வணக்கம் தோழி ஹலோ வணக்கம் தோழி கேக்குதுங்களா
ஆ கேக்குங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே தோழி
சொல்லுங்க தோழி ஆ சாப்ட்டே தோழி இப்போ இரவுக்கான எதாவது ரெடி பண்ணணோ தோழி
ஆமா தோழி நா பண்ணிட்டே தா பேசிட்டிருக்கே சப்பாத்தி பட்டாணி உருளக்கெழங்கு போட்டு குருமா தோழி
சூப்பர் சூப்பர் தோழி எப்புடி தோழி அது வெக்குறீங்க
பட்ட க்ராம்பூலா தாளிச்சு பர்ஸ்ட் பட்டாணி உருளக்கெழங்கு வேக வெச்சு எடுத்து வெச்சுக்கிட்டே
பட்டானி உருளக்கெழங்கு ரெண்டோ வேக வெக்கணுமா
காலைல ஊற வெச்சுட்டு இப் ப என்ன பண்ட்டே அதயு உருளக்கெழங்கையு
ஆ எவ்ளோ விசில் விடணோ தோழி அதுக்கு
ரெண்டு விசில் தா விட்டே
ஆ சூப்பர்
ஆ வேக வெச்சு எடுத்து க வெச்சுட்டு இப்ப என்ன பண்ணீட்டு இருக்கே வெங்காயோ தக்காளி எல்லா அரிஞ்சு அ அத பட்டக்கிராம்புலா போட்டு தாளிச்சுட்டு
செரிங்க தோழி
தக்காளி எல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு அதுல வந்து இந்த கரம் மஸா லா மெளகாத்தூள் மல்லித்தூள் எல்லா கொஞ்சோ கொஞ்சோ போட் டு நல்லா வதக்கணோ வதக்கனதுக்கப்புறோ தேங்கா சோம்பு பூண்டு இஞ்சி கொஞ்சோ ஆ இந்த இது இருக்குல்ல கொஞ் முந்திரி இருந்தா அத வச்சுக்கலா அதெல்லா நல்லா அரச்சு ஆ அப்டே அ அதுல ஊத்தி ஆ வச்சுட்டு குக்கரா இருந்தா ஒரு ரெண்டு சவுண்டு வுடலா இல்ல கடாயில வெக்கிறா ந்த ஒரு கொஞ்ச நேரோ ஒரு கா மண் நேரோ வெச்சு அப்டே எறக்கி கொத்தமல்லி தழைய தூவி விட வேண்டியத்தா
செரிங்க தோழி இது நம்ம கடாயில செஞ்சா இன்னு நல்லா இர்க்கோல்ல தோழி ஏன்னா அது அப்படியே கொதிக்க கொதிக்க அந்த சுண்டோ இல்லையா கொழம்பு அப்போ உன்னு ருசி அதி கமா வரு இல்ல சூப்பர் தோழி ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஆம்மா
ம் ஒருத்தங்க ஒவ்வொரு மாதிரி செய்யறாங்க செர் நம்ம இந்த மெத்தட்ல செஞ்சு பாக்லா அப்டின்ட்டு செஞ்சு பாக்குறே
செரிங்க தோழி நீங்க சொன்னது கரெக்டா இர்ந்துச்சி தோழி ஆனா இப்ப நீங்க தா அந்த சுண்டலோ உருளகெழங்கோ ஒரு விசில் விட்டு எடு த்திங்ள இப்ப மறுபிடியு நம்ம குக்கர்ல விசில் போடணு அவசிய இல்ல நம்ம கொதிக்க வெ அப்படின்னா அப்போ உன்னு கொஞ்சோ ருசி அதி கமா இருக்கு கரெக்டு சூப்பர் இது நம்ம சப்பாத்திக்கு பரோட்டாக்கு லா சாப்ட்டுக்லா இடியாப்போத்துக்கூட சாப்புல்லா தோச
ஆமாந்தோழி நீங்க என்ன இடியாப் பண்ணி வெச்சிருக்கீங்க
நா சாப்பாடு செஞ் சாப்பாடு செஞ்சே தோழி மதியானமே சாப்பாடு செஞ்சத் தோழி அதுவே சாப்பாடு இருக்கு சேர்த்தே செஞ்சுட்டே ஆம்மா செரி அந்த சாப்பாடே சாப்ட்டுக்லா எதாவ்து ஒரு கொழம்பு வெச்சு சாப்ட்டுக்லா அப்டின் னு இருக்க தோழி மதியானோ செ
ஓட்டிர்லா நாளைக்கு வேற செஞ்சுக்க வேண்டியதா
ஆமா தோழி ஏன்னா ரெண்டே ரெண்டு பேரு தா நானு கணவர் தா துணி வேற தோய்ச்சுட்டே ருக்குறேன்னா ஆ அதுவே ஒரு சைட்ல போகுது தோழி அதனால செரி இது சிம்பிளா முட்ச்சிக்லா அப்புடின்ட்டு இது வேற ரொம்ப அடிக்கடி சளியாயிருது தோழி இது என்ன பண்றதே தெர்ல தொழி எனக்கு அது அ இந்த இந்த மாத்திர குடுக்குறாங்கில்லையா அந்த மெடிக்கல்ல அங்க அத வாங்கி கூட ஆம்மா அந்த மாத்திர கூட இந்த தண்ணீ சூடு பண்ணி நல்லா அது போட்டு அது நா வாங்குனே இந்த நம்ம அந்த பெஷீட் எல்லா போத்திட்டு இந்த மாதிரி வாங்குன அது வாங்குனா அப்போ நல்லா இருக்கு தோழி அதுக் கு அப்புறோ மறுபிடியு அந்த சளி வந்துருது
இல்ல தொடந்து ஒரு மூணு நாள் நீங்க புடிங்க ஒரே நாள்ல செரி பண்ணாது தொடந்து அதா காலையில சாந்தரோ காலைல சாந்தரோ அப்படி ஒரு மூணு நாளு நா எனக்கு கோல் டு அது மாரி வந்துச்சுன்னா மூணு நாள் தொடந்து புடிப்பே
ஆ செரிங்க தோழி அ ஒ செரியானா ஒரே ஒரு தரவ தா வெச்சே ஆனா வெச்சு அ ப்புறமா மறுபிடியு அது
அது எப்டி அது தலைல நீரு ஃபுல்லா எறங்கணும்ல நம்பளுக்கு ம் எறங்குனாதா அந்த இது ஃபுல்லாவே சரியாயிரு
சேரிங்க தோழி அப்போ இப்ப கண்ட்னியூஸா ஒரு மூண் நாளு
இப்ப நைட்டு புடிங்க நாளைக்கு காலைல புடிங்க இப்புடி வந்து தொடர்ந்து ஒரு மூணு நாள் புடிச்சு பாருங்ளே நால நல்லா தலைல உள்ள நீரெல்லா வெளில வந்துருச்சுனா
ஓ ரொம்ப அதா ஒரு தலயெல்லா ப்டியே பலிக் குது இந்த கோல்டுனால என்னால மூச்சு விட முடிய்ல
சா வெயில் ஓவரா இருக்குல வேர்வ அதிகமாறதுனால அந்த மாரி
கரெக்டா சொல்லுங்க தோழி இப்ப உங்களுக்கு தெரியுதுல நாப் சும் போது அப்டியே மூச்சு அடைக்குது அம்மா ஓ மூச்சு அப்டியே அடுக்குற மாதிரி இருக்கு ஆமா அது எப்டிதா செரி பண்றதுனே தெரிய்ல செரி அதா ட்ட உங்ககிட்ட
ஒன்னு இல்ல அது நீங்க வந்து வேது புடிச்சாதா அது போகு சளி மாத்தர வாங்கி போட்டம் னா அது வந்து அப்பதிக்கு கேக்கு தலைல உள்ள நீர எறக்கணு
ஆ செரிங்க தோழி
ம் எறக்குனாதா நம்பளுக்கு அந்த இது வரு நார்மலா நம்ம பேசலா மூச்சு நைட்டு மூச்சுவுட முடியாதுல
ஆமா தோழி தூங்கவே முடிய்ல தோழி ஏனா அப்டியே சும்மா ஒக்காந்தாலே ஆமா அந்த வாயில விடும்போது என் ன ஆகுதுனா இந்த தொண்டெல்லா அப்டியே ஒரு மாதிரி வலிக்குது முடிய்ல தோழி எது இப்ப சாப்ட்டா கூட என்னவோ ரொம்போ எரிச்சலா இருக்குற மாதிரி இருக்கு தொண்ட எல்லா ஒரு மாதிரி காஞ்சிருக்கு
அதா அதா நீங்க வந்து நல்லா வேது புடிச்சிருங்க நைட்டு் ஒரு தறவ காலைல ஒரு தறவ புடிச்சீங்னா ஃபுல்ல எல்லா சரியாயிரு
சேரிங்க தோழி கண்டிப்பா நீங்க சொன்னது இத நா ட்ரை பண்ணி பாக்குறே ஏன் னா முடிய்ல என்னாலயு நானு அதா என்னதா பண்றது தெர்ல நானு நெறைய மாத்திரெல்லா வாங்கி சாப்ட் ட்டே டாக்டரு கிட்ட காம்ச்சுட்டே இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஆனாலு இந்த சளி ஒரு மாசமா இருக்கு இப்டி போகுறா மாதிரி இருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தா மறுபடி மூணாவ்து நாள் வந்துருது ஆ அது அப்டியேதா இருக்கு எனக்கு
நல்லா நாதா சொல்றேனே நல்லா நீங்க வாரத்துல ஒரு நாள் ரொம்ப சளியா இருக்கவ்ங்க வாரத்துல ஒரு நாள் நல்லா வேது புடிச்சு ஒரு ம் ம் ரெண்டு நாள் புடிச்சா கூட போது அது ஃபுல்லா கிளியர் ஆயிரு
ஆ ஆமா தோழி கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நா பண்றே
ஆமா அதுக்கப்ற நீங்க வந்து பாத்துக்கணு அ அதாவ்து ரொம்ப நீர் கோர்த்து ருக்காம தலைய நல்லா தோவட்டிட்டு இது பண்ணணு
சேரிங்க தோழி அதுக்கு இப் இப்பனா குளிச்சுட்டு வந்தா கூட இந்த களய தலைய நல்லா காய வெச் ச்சுட்டு அந்த ஹேர் ட்ரையர் இருக் கில்லயா அது போட்டு நல்லா காய வெப்பன் தோழி நா நல்லா காய வெச்சு கூட ஆமா காய வெப்பன் தோழி வெச்சு கூட அது அப்டியே தா இருக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு கொஞ்ச நேரோ தண்ணில போய் வேல செஞ்சன்னா இப்ப துணி தொவச்சே இல்ல சாமான் கழுவுனா ஒடனே எனக்கு இந்த சளி மாதிரி புடிச்சுருது தோழி ஏ என்னானே தெர்ல அது
நீங்க கொஞ்சொ கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க வோட் அந்த ட்ரையர் வச்சு நல்லா த தொவட்டீட்டு அதுக்கப்றோ இது பண்ணோ
சேரிங்க தோழி இப்போ இரும்பல்லு இருக்கும்போது இப்போ வீட்லயே ஒரு கசாயம் மாதிரி எல்லா செய்வாங்கல்ல தோழி
அதுலு நா எனக்கு தெரிஞ்சு இவ்ளோ கோல்டு இருந்தா நா பண்றது தவர வேற எதுமே செய் மாட்ட வஸ்ட்டு நீரெல்லா எறக்கணு தலைல உள்ள நீர்
ஆஹ் செரிங்க
அதும் பெஸ்ட்டு இது
அது இப்போ இரும்பலு இருந்துச்சுன்னா இப்போ இரும்பலுக்கு எதாவ்து
ஆஹ் இருமல் தொடர் இருமலா இருந்தா அந்த இது இருக்குல்ல நா என்ன பண்ணுவ சுடுதன்னிய வச்சு ஒரு காடம்ளர் தா வப்பே வச்சு என்னா பண்ணுவே நல்லா அந்த பெப்பர் ருக்கு பத்தீங்களா
ஆமா
போட்டு கொஞ்சோன்னு மஞ்ச துள்ளயு போட்டு காட்டம்ளர போட்டா குடிச்சிருவே
ஓ என் தங்கச்சி இஞ்சி என் தங்கச்சி இஞ்சி தட்டி இந்த முளகா என்ன மிளகு கூட நல்லா போட்டு தட் டி அந்த தண்ணில கொஞ்சொ நல்லா கொதிக்க விட்டு மஞ்சள்ளே அந்த வெத்தல பாக்கு அதெல்லா போட்டு பண்ணி குடுத்தா அத குடிக்கும் போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு தோழி இது கொஞ்சொ நல்லாவே கேட்டுச்சு எனக்கு இரும்பலுக்கு ஆனா இப்போ இந்த சளினால இப்ப வாயாலயே மூச்சு விடுறதுனால இந்த தொண்டை எல்லா ஒரு மாதிரி வலிக்குது
ஆமாமாமாமா உங்க பேசும்போதே தெரியுது
சரிங்க தோழி நீங்க சொன்னா இந்த ரெமடிஸ் நா டடரை பண்ணி பாக்குற குருமா செஞ்சுட்டு ரொட்டி செஞ்சு சாப்ட்டு எப்டி வந்துருக்கு சொல்லுங்க தோழி
இன்ன ஒர் ரெண்டு நிம்ஸோ இருக்கு தோழி பேசிருவோ சப்பாத்தி நீங்கல்லா சாஃப்டா வர்ணுனா என்ன பண்ணுவீங்க
த்தி அப்டின்னா ஒடனே இப்போல்லா சப்பாத்தி கொஞ்ச நேரோ விட்டாலே காத்து பட்டாலே அது ஒரு மாதிரியா ஆயிர் தோழி கட்டியாயிருது இது நாங்க என்ன பண்ணுவோ சமைக் ச்சுக்கிட்டே இருக்கும் போது எல்லாரு உக்காருங்க டக்கு டக்கு சாப்ட்டுடுங்க ஹப்டின்னு உக்கார வெச்சு ஊட் சாப்ட சொல்றது அப்டி இல்ல அப்டின்னா இந்த ஹாட் பேக்ல போட்டு ஒரு மேல துணி வெச்சு அ மூடி வெப்போ தோழி
நா அப்டி இல்ல நல்லா மாவ வந்து பெசஞ்சு
ஆஹ்
து நிம்ஸோ ஊற வச்சிருவே அதுல வந்து சுடு தண்ணில்லா எதும் போட மாட்ட வெறும் நல்லா நம்ம செஞ்சு சாதாரண தண்ணியே போட்டு நல்லா பெசஞ்சு உப்பு போட்டு எண்ணெய ஊத்தி பெசஞ்சி அ வச்சிருவேன் ஒரு பத்து நிமிஷ கழிச்சு ஆ சுடுவேன் எண்ணய் எல்லா ஊத்த மாட்டேன் நைட்ல சும்மா லைட்டா ஒரு சொட்டு இப்டி மாரி இது பண்ணி அப்டியே சாப்டா வரும்
சூப்பர் சூப்பர் தோழி நீங்க சொல்லும் போதே எனக்கு கு ரொட்டி சாப்புன்னும் போல இருக்கு தோழி இப்போ இந்த இருக்கிற கோல்டுக்கு இந்த ரொட்டியும் குறும்மா என க்கு சாப்புன்னு போல இருக்கு தோழி
ஆமா ஊர வச்சுட்டாவே போது அதுவா இதாயிரு
சரிங்க தோழி சரிங்க தோழி நம்ம தொடர்ந்து மறுபடியும் பேசலாம் தோழி நீங்க எனக்கு கால் பண்ணுங்க ம் சரிங்க தோழி நன்றி வணக்கம்